அவளோ தான் ஹலோ ஆஹ் சொல்லுங்க
நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ங்க ஏதோ
ஆ வீட்டு்ல யார்யார் இருக்காங்க அம்மா பப்ப
அம்மா அப்பா பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க என் பிரதர் என் கூட பொறந்த நான் தான் சின்ன பையன் நான் தான் சின்ன பையன் நான் தான் தம்பி எல்லாருக்கும் ஆ நீங்க எத்தனை பேர் இரு ருகிங்க மொத்தம்
நான் ஹஸ்பண்ட் அஹ் தம்பி அவ்ளோதான் மூணு பேர் தான்
ஆஹ் ஒரு குழந்தையா ஓகே ஓகே உங்க பையன் ஆ ஓகே போர்த்து ஸ்டான்டர்டா எத்தனாவது செவன்த்தா போர்த்தா ஓகே ஓகே வீட்டுல என்ன சின்ன சின்ன ஆலப்புற பண்ணுவாரு ர்
ஆஹ் ஆமா பண்ணுவாரு அஹ ஹ ரொம்பல்லாம் இல்ல ரொம்ப சேட்டைய எல்லாம் இல்ல ஓகே அப்படிங்கற மாதிரி சமத்தாதான் இருப்பான் மார்னிங் வந்துட்டு சம ச நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிருப்பேன் ஒரு செவன்க்குள்ள அந்த மாதிரி ஒரு அளவுக்கு சமையல் முடிச்ச செவன் ஓ கிளாக் ஹீட்டர் போட்டு வந்து எழுப்புனா சமத்தா எந்திரச்சு வந்திடுவாங்க அவங்க அப்பா வந்து நைட் ஓர்க்கு சோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எந்த வந்துருவா வந்து அந்த ரூம்ல படுத்துருவான் அப்புறம் நான் ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி விட்டவுடனே தண்ணி நொம்புன அது தெரிஞ்சு போய் அவரே குளிச்சுட்டு வந்துட்டு பிர்ஷ் பண்ணுவாரு குளிச்சிட்டு வந்துட்டு தான் பிரஷ் பண்ணுவாரு
இன்னக்கி பரவாயில்லேயே நாளு அதான் நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் கேட்பாங்க குளிக்கிறதுக்கு வந்து குளிக்க முடியல என்னை குளிப்பாட்டுக்க அப்படின்னு
ஏ நான் போர்ஸ் பண்ணுவேன் நான் குளிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சாட்டர்டே சன்டேஸ்ல மட்டும் ஏதோ கொஞ்சம் தேய்ச்சு குளிப்பாட்டறது விடுவான் ஆமா தேய்ச்சு குளிப்பாட்ட சட்டர்டே சண்டேஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் தேய்ச்சு குளிப்பாட்ட விடுவாரு அப்புறம் வந்துட்டு ஒரு செவன் ஃபார்டிபைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நான் பேக் பண்ற வேலை டிபன் பேக் பண்றது வா வாட்டர் பாட்டிலு சாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அயன் பண்ணி போட்டா எல்லா போட்டுக்குவாரு போட்டு எயிட்பிப்டின் ஒரு வெங்ஙையர் ஸ்கிரீன் பாப்பாரு டிவி பாப்பாரு பாத்துட்டு த்தும் மேக்ஸ் அ மேக்சிமம் ரீல்ஸ்யா ரீல்ஸ்லா அதுக் கிரிக்கெட்டா தா ஓடு எனக்கு எனக்கு இப்ப ஃபுல்லா அத ஓப்பன் பண்ணாவே கிரிக்கெட்டாதா ஓடுது அந்த ரீல்ஸ்சு ஆமா இதுதா ஓடு அப்புறோ அது பாத்துட்டு எயிட் டுவெண்டி ஃபைவுக்கு கரக்ட்டா அங்க போய் நின்றுவோ பஸ் வந்துரு பஸ் ஏறி தாட்டி உட்டுட்டு வந்துருவ அப்புறோ ஈவினிங்கு த்ரீ தேட்டிக் வருவாரு த்ரீ தேட்டிக் வந்த ஒன்னே ஆமா அது அப்டி எதாவது சாப்புட கெடச்சுதுன்னா சாப்டுட்டு மறுபடியு ஸிக்ரீன் பாப்பாரு கொஞ்ச நேரோ ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு அப்புறோ அவங்க பக்கத்துல எல்லா வந்துருவாங்க பசங்க வந்துட்டாங்கன்னா ஆ வெளையாட போயிட்டாங்கன்னா செவன் தேட்டிக்குதா வருவாரு அது பெரிய பால் அந்த நல்ல இந்த பால் வந்துட்டு வெளையாடுறது வந் ந்து ஒரு சி சிக்ஸ் தேட்டி வரைக்கு வெளையாடுவாங்க ஆ டென்னிஸ் பால் இல்ல பெரிய பாலே வந்து டென்னச ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேட்டி வரைக்கு வெளையாடுவாங்க ஃபுட்பால் இல்ல கிரிக்கெட் ட்லதா அந்த கிரிக்கெட் யூஸ் பண்ற பால வந்துட்டு சிக்ஸ் தேட்டி வரைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆ ஹாட் பால இப்போ அந்த ஸ்பான்சு பால வந்துட்டு க ஆ இருட்டிருல்ல தோ வந்து மின்னாடி இருக்குற வீ வெளிச்சத்துல மட்டு சின்ன அந்த ஸ்பான்ஞ்சு பால் வெ வெளையாடுவாங்க எங்கயாவது போய் யாருக்கு அடிபட்டுருக்க கூடாது அப்டின் சொல்லிட்டு அதை வெச்சு வெளாண்டுட்டு ஒரு செவன் தேட்டிக்குதா வருவாரு அப்புறோ வந்துட்டு ஹோம் ஒர்க் எழுதி ட்டு சாப்டுட்டு அவரே சாப்டுக்கு காலைல மட்டுந்தா நா ஊட்டி உடுவ அப்புறோ அவரே சா மறுபடியு ஸ்கிரீன் பாத்துட்டு சாப்டுட்டு ஒரு எயிட் டு எயிட் தேட்டிக்குள்ள தூங்கிருவாங்க
அதா அவர் எதனா ஒரு ஃப்பன்னியான மூமெண்ட்டு பண்ணிருப்பாரு ரொம்ப சிரிப்பா இருக்குற மாரி எதனா இருந்தா சொல்லுங்க
அப்பிடி அப்பிடி எல்லா எதுவு இல்ல நாங்க வந்துட்டு ஆ எப் எப்டினா இப்போ ஃபைவ் டேஸ் ஆ அவரு ஒர்க் பண்ணுவாரு நல்லா ஹார்டா ஐ டி ல இருக்காரா ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க நைட் வொர்க்கு அந்த மார சாட்டர்டேஸ் சண்டேஸ் ல நாங்க மூவிக்கு போய்ருவோ அப்றோ எ ஆ ஆ மேக்சிமம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் எங்கயாவது ஒரு டூர் மார போயிட்டு வந்துருவோ அப்பதா ரிலீ ரிலாக்ஸா இருக்கு அப்பிடின் சொல்லிட்டு ஆ ஆ ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லா அப்படி அப்படி எல்லாம் ஒண்ணு இ வீட்ல ஒரு டாக் இருக்கு அவன்தா ரொ ம்ப சேட்ட எதாவது என்ன பண்ணுவான்னா அவே ஆ இப்போ வந்து எதாவது நம்ம பொருள் அவ அவன்கூட வெளையாட வரணுன்னு சொல்லிட்டு நம்மளது எதாவது புதுசா ஒரு பொருள் அப்டின்னு சொல்ல ஒரு செப்பல் வெளிய இருந்து ச்சுனா அது வந்து சும்மா இருக்கு சும்மா இருக்கு இருக்குற வரைக்கு சும்மா இருக்கு நம்ம போனம்னா மட்டு எடுத் துட்டு மாடி மேல ஓடிப்போயிருவாரு அவரை தொரத்தோணுமாம்மா தொரத்தோணு அப்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுவ அப்புற மறுபடி கீழ போட்டு போயிருவா அப்புறோ வா வா வான்ட்டு கூப்ட்டுட்டு கெடப்பா வெளையாடறுக்கு வா அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ மறுபடி சேரி அப்டின்னு சொல்லிட்டு மறுபடி கீழ ஆ இல்ல இல்ல அந்த மாரில்லா சேட்ட பண்ண மாட்டா வேண்ணா ஏ ஒவ்வொரு டைம் இந்த ஹாஸ் ட்டல்ல விடுவோமா எங்காவது இப்போ இ இப்ப என்னன்னா எம் பையனுக்கு மார்ச்சுல ஆய் ஆ மார்ச் எண்டு லயே வந்து இது விட்டுட்டாங்க ஆ எக்ஸாம் முடிஞ்சிருச் சு மார்ச் எண்டுலியே வந் து லீவ் விட்டுட் டாங்க மார்ச் ஒன்னுலெந்து மார் ச் டென்னு வரைக்கு திருச்சியிலிருந்தோ ஆ அவுங்க அம்மா அப்பா ஆ எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோ அங்க ஒரு டென் டேஸு ஆ‌ ஹாஸ்டல்ல விட் ருந்தோ அவெ என்ன பண்ணானம்மா பத்து நாளா துணியெல்லா நானு காய போடுவாங்க மாடில கொஞ்ச கிட்டையா காய போட்ருக்காங்க போல துணி எல்லா இழுத்து போட்டு அது மேல ஏறி படுத்துக்கிட்டானாமா எல்லா துணியு இழுத்து போட்டானாமா கிளிப்பு போட்ருந்ச்சாமா எப்டி இழுத்து போட்டான்னே தெர்லயாமா சேட்ட பண்ணிட்ருந்தானு கால் பண்ணி சொல்லிட்ருந்தாங்க
ஹோ எத்தன இயர்ஸு டாக் அது டூ இயர் ஸ் இருக்குமா வளத்து ஓகே ஓகே ம் ம் இப்ப சிப்லா போட்னுன்றாங்க போட்
அந்த மாரியெல்லா போல்ல ஆ ஊசியல்லா போட்டுட்ருக்கோ ரெ குலரா டெக்ஸு வந்து இது வந்துச்சு பூச் சி வந்துருச்சு அதுனால ஃபுல்லா கிளீன்ஷேவ் பொமே பொமேரியனு டாகு மேல் டாகு ஆ ஃபுல்லா ஷேவ் பண்ணிவுட்டு இப்பதா இ்ஞ்ஜெக்க்ஷன் ஆ டூ வீக்ஸ் முன்னாடி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து இப்ப கொஞ்சொ பரவால்ல
ம் ம் ம் அதா நியூஸ்ல சொல்லிருந்தாங் க இந்த மாரி சிப்பு மாரி ஒன்னு போர்றாங்க அப்டின் சொல்லிட்டு அது போல்லனா ஃபைன் போடுவாங்க
அப்பில்லா இல்ல வீட்லயே தா இருப்பா எங்கயுமே போ மாட்டா ஆ இந்த மெயின் டோர் மட்டு சாத்தி வுட்ருவோ ரெண்டு பக்கோ டோர் இருக்கு அதுல வந்து இரும்பு கேட்டு போட்ருக்கோ அந்த கேட்டு மட்டு சாத்தி உட்டுட்டனா இந்த காம்பௌண்டு ஃபுல்லா பெரிய காம்போண்டு மேல் ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவா இப் இப்போ மாடிக்கு போனானா செம்ம சேட்ட என்னன்னா மாடியில அந்த இது இருக்குல்ல திட்டு அதுல ஏறிட்டு நடந்துட் ட்ருக்குறது தாரு உழுந்துருவான்ட்டு நம்மளுக் ஆட்டடேக்கு வந்துரும் போல ஆனா சார் மேல ஏறி இது பண்ணிட்டு இருப்பாரு அசால்ட்டா ஏறி ஏறு ங்க அதனால மா அந்த படி கிரிக்கெட்டடியு அடச்சு வெச்சு காட்றோம்மா பக்கெட்ட வெச்சுட்டு அடச்சு வெச்சுருக் ய மேலப் போகாத மாற அய் இப்ப அ இல்ல இல்ல வேற எது எதுமே வளக்கல இதுவே அது குருவி வந்து அதுவே கூடுக்கட் டிருக்குது அணில் இப்ப டூ த்ரீ டேஸ்சா என்னாச்சுனா மரோ வளக்குறோ அணில் வந்து ஷெட்டு போட்ருக்கோ இப்பதா மே பின்னாடி எல்லா ஷெட்டு போடாம இருந்து சு ஷெட்டு போட்ருக்கோ ஓ இது ஒன் இயர் ஆயிருச்சு ஷெட்டு போட்டு பட்டு இந்த த்ரீய டூ த்ரீ டேஸ்ஸா அணிலு வந்துட்ருக்குது வாங்கடா எல்லாரு வந் தீருங்கடாப்
அ சேரி சேரி ஓகே ஆ அதா குருவி எப்டி ஆ குருவி எப்டி எக்ஸ்ஸு வெச்சுருக்கா
எக்ஸ் ஆமா எக்ஸ்ஸு வெச்சுருக் க்குது அது வந்துட்டு ஏக்சுவலி நாங்களே கூடு கட்டோன்னுன் இல்ல நா வந்துட்டு அது எதோ ஒரு சம்திங் நா வந்து இது செடி வெச்சுருந்த ஏக்ச் வலி அந்த ஒரு கப்பு மாற அது ஏக்சுவலி அந்த செடி வாடி ச்சா அதுவே சப் அப்டியே விட்டுட்ட அதுவே வந்து கூடு கட்டி கூடு கொண்டு வந்து கட் டிய அ துலயே நெஸ்ட்டு பண்ணி அதுவே இது பண்ணிட்ருந்ச்சு அப்புறொ எங்க டாடி வந்தாரு சும்மா எங்க டாடி வந்துட்டு ஒரு சாதா வீட்ல நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க வீட் நாங்க திருப்பூ திருப்பூர்ல இரு க்கோ ஆனா மிடில் கிளாஸ் ஃபேம்லி எங்க எங்க டாடி ஒரு அட்டப்பொட்டி மாரி சின்னதா அமேசான் அட்டப்பொட்டி ஒன்னு வந்துச்சு அதையே போய் கட்டி வுட்டாரு இ ப்ப அதுல மட்டுந்தா இருக்குது அ
ஓகே பரவால்லயே அதா ம் நாங்க எதுவு அந்த மாரி வளத்தோ ஒன்னு பொ பொமேரியன் இல்ல நாங்க வளத்தது வந்து ஹஸ் கி ஹஸ்கி ஒன்னு சீ ஹஸ்கின்றே ஹஸ்கி கெடையாது இது அது பேர் மறந்துச்சு எனக்கு ஆ சிஜ்ஜு சிஜ்ஜு ஆ அது வளத்தோ அழகா இருந் து கொஞ்நாள் வளத்தோ ஜாக் குனு பேரு வச்சோ அது க்கு அப்பறோ வந்து எனகு ஸ்டார்ட்டிங்ல தெரியாது அது என்ன நாய்னு எங்க அண்ண பிரதர் வாங்கினு வந்தாரு அப் புறமா தா தெரிஞ்சு ஜாக்குனு பேர்வச்சது தப்பா போய்ச்சு ஜூலின்னு வச்சிரு க்னு போல அது பொண்ணு நெனக்கிறே ஆ அப்பறமா வந்து அ து வெளையாடிட்ருந்தது கொஞ்ச நாளு விளயாடிட்ருந்தது அப்புறமா வ ந்து இந்த மாரி சிப்லா போட்னுன் சொன்னாங்க வந்து பட் வந்து நாங்க கொஞ்சொ மெயின்டைன் பண்ணிட்ருந்தாங்க வீட்ல வந்து அப்புறமா நாய்க் கொண்டாந்ததுக்கப்புறொ எங்க வீட்ல இருக்குற அப்பா அப்பாக்கு புடிக்காது அம்மாக்கு அவ்ளோ புடிக்காது நாய்னாலே கொஞ்சொ அவுங்களுக்கு புடிக்காது ஓரளவு நம்ம நம்மனா நம்மளுக்கு புடிக்கு அவர் வந்து ஒர்க் போயிடுவாரு டாடி போயிட்டு சா ஈவ்னிங் தா வருவாரு ஓகேவா அதுனால வந்து அவரு நைட்டு தா தூங்குவாரு ஆஹ் அவருக்கு வந்து கத்தி விட்டு இருந்தா இல்ல வாசனை வந்ததுன்னா அவருக்கு அவ்வளக்கு புடிக்காது பட் ஆனாலும் ஓகே ன்ற மாரி அவரு எல்லாக்கும் பழகிச்சு அந்த நாய் பழகி நாங்க வளர்த்துட்டு இருந்தோம் அப்புறமா வந்து ரீசெண்ட வந்து எங்கள் எங்கள் மாமா ஒருத்தர்இருந்தாரு ஆந்திரால அவர் கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு அ வச்சு விட்டாங்க அங்க போய் அவர் செட்டில் ஆயிட்டாரு அங்கயே அவ்ளவுதான் அதோட வரவில்ல இல்லை இப்ப நாங்க போனாங்க நாங்க போனா எங்களுக்கு
ஆஹ் இல்ல எங்களுக்கு இப்போ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆக்சோலிசலி எங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஆஹ் அவர் வந்து நைட்டூ நைட்டூ ஒர்க் பண்றாங்க நான் மார்னிங் எந்துருச்சோனே சிக்ஸ் ஓ கிளாக் அவனை கட்டி போட்டுருவேன் பேக் சைட்லடு கட்டி போட்டுருவேன் பேக் சைடு இருந்தாலும் ஸ்மெல் வரும் அவனுக்கு யாராவது போனா வந்தா ஒருத்தர்க்கு அதாவது புதுசா யாவது ஒருத்தர் போனாலும் கிராஸ் பண்ணாலும் போனாலும் யார் போனாலுமே கொலைக்க கத்த ஆரம்பிச்சிருவம் அப்ப அவன் அப்பதான் போபர் ஃபைவ் ஓ கிளாக் தூங்குவாங்க அதனால பேக் சைடு கட்டி போட்டுருங்க மேக்சிமம் அப்பா தூங்குது அப்படின்னு சொன்னா சைலண்டா இருந்துக்குவான் அதே மாதிரி ஈவினிங் ஒரு த்ரீ பைவ் அந்த அந்த டைம்ல கட்டி போட்டுருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஹ் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு இப்ப கூட கொழைச்சிட்டுதான் இருக்கா கத்திட்டு இருக்கு
அதுதா அதுதா உ ம்கேக்குது கேக்குது ஆஹ அதுதா அதுதா குலைகிறது நைட்டு தூங்க முட்ல அப்படின்றதுநல தா வந்து கொடுதுட்டோம் அவர்கிட்ட இப்போ அவர்கிட்ட தான் இருக்கு
செரி செரி செரி ஆனாகுடுக்க கூடாது
ஆ ஓகே